ஹலோ கேக்குதாக்கா
வணக்கம்
வணக்கங்க்கா எப்டி இருக்கீங்க
வணக்கம்
கேக்குதாக்கா ஆ கேக்குதுக்கா வணக்கம் எப்டி இருக்கீங்க எப்டி எப்டி இருக்கீங்க நானு நல்லா இருக்கங்க்கா சும்மாதாக்க்கா உட்காந்துட்டு இருக்குற நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க
சும்மாதா உட்காந்துருக்கோ
ஓகே ஓகேக்கா சமையல்லா முடிஞ் ச்சா முடிஞ்ச்சாக்கா என்னா சமையல்க்கா
இன்னைக்கி மதியானம் வல்லோ ஆ வல்ல கறி அப்பறோ இறாலு, மீனு வல்ல கறினா வெறு தேங்காவு மஞ்சயு ம், ம் வல்ல தேங்கானு சொல்லுவாங்கல்ல அதுதா வெறு தேங்காவு மஞ்ச பொடியு போட்டு அரைக்கிறது அரச்சு
தேங்கா, மஞ்ச அவ்ளோதானா அப்பற கறிலா எதுவு போட மாட்டீங்களா கறின்னு சொன்னீங்க கறி இது இல்லாம வெறு தேங்கா தேங்கா மட்டு அரைச்சு போட்றீங்க
தேங்காவு அப்புறோ வந்து மஞ்சப்பொடி இருக்குல்லா அதுவு போட்டு நல்லா மிக்சில போட்டு அரச்சிட்டு அதுவு ரெண்டாவது ஒரு சட்டில வந்து கொஞ்சோ கடுகு கருவேப்புல வத்தல் வத் த்தல் வெந்தயொ போட்டு தாளிச்சுட்டு அதா தே அரச்சது அப்டியே ஊத்தி சும்மா லைட் டா கொதிக்க விட்டு எடுத்தோ கொதிக்க விட்னா சூ சூடானா போது
சூடாக விட்டு எடுத்தா கொழம்பு ரெடி
ஆமா
ரைட்டுக்கா அப்பறோ சைடிஷ்கா என்னதுக்கா
றாலு றாலு பொரிச்சது
இறான் பொரி சதா இந்த இறான எப்டிக்கா சுத் த்தொ பண்ணுவீங்க அந்த கொடல்லா எப்டிக்கா தெரியு
அது வந்து மொதல்ல வந்து ஓடு மட்டு எடுத்துட்டு அதுக்கப்றோ வந்து முதுகுல வந்து ஒரு ஆ ப்ளாக் கலர்ல ஒண்ணு இருக்கு அது லைட்டா கத்தி வெச்சி கீறி
அத மட்டு எடுத்தா போதுமா
ஆமா அது மட்டு எட் அங்க அதுக்குள்ள காலு தோடு எடுக்கணு
காலாக் கால எப்டிக்கா இறாலுக்கிருக்கு அந்த இதாட்டொ நெறைய இருக்குமே
அந்த ஒரு ன அது எப்டி சொல்ல ஒரு முள்ளு முள்ளா இருக்குல்ல அந்த மாரி
அத எடுத்துட்டு அப்பறோ அந்த க மேல அது மு துகு மேல வச்சி அந்த கருப்கலர் வந்து எடுத்துட்டா முடிஞ்சுங்களாக்கா ஓ செரி செரி செரிக்கா இப்ப இதெல்லா எடுத்தாதா எ றால சாப்ட முடியுமா அப்ப அப்டியே புடிச்சி சாப்ட்டா அது இதா இருக் க்காதாக்கா
ஆஹ் ஆன செலவு வெளிநாட்லேல்லா அப்டி தோலோடதா சாப்டுவாங்க
ஆஹ் அதுதா எனக்கு தெரியில அத தோடோட அப்டியே அப்டி வச்சி த சுடு தண்ணில போட்டு வேக வச்ட்டு அப்டியே எடுத்து சாப்
இல்ல அது எங்களுக் புடிக்காது நாங்க தோடெல்லா க்ளீன் பண்ணிட்டுதா
சேர் சேரி தோல் எடுத்து சாப்டா நல்லதுனா அப்டியே சாப்பிட்டுக்கலா அதா பெட்டரு
ஃபோனு கண்டிப்பா எடுக்கணு அதுக்குப்புற அந்த முதுகு உள்ள அந்த பிளாக் கலர் எடுக்கனு
ஏக்கா அது இருந்த எதுவும் பிரச்சனை இல்லையக்கா
இல்ல அது அது வந்து ஏதோ வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க
பேச கேதா கொடல் மாரியாக்கா
ஆமா ஆமா
அப்பனா வேஸ்ட்டேஜ் தா எடுத்தலா எதுக்கு ஏ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நீட்டா கிளின் பண்ணி சுத்தமா சாப்பிட்டு போயிடலா எப்டிாகா சில்லி போட்டு பொரிச்சிட்டீங்களா இல்ல வருவலட பண்ணிட்டீங்களா எராவ
இல்ல என்ன அத சும்மா அந்த இது போட்டு மசாலா போட்டு வரைய வச்சிருக்க இனிமேதா பொரிக்கணு
ஆஹா ரைட்டுக்கா ரைட்டுக்கா அப்டியே தம்பிங்க ஒருத்த இருக்கா அக்கா தம்பிக்க இத நா பாத்து பண்ணிடலா இறால
ஆஹ் கண்டிப்பா
லிக்கா ஆனா தம்பி விரதத்துல இருக்கே அதுவும் இல்லாம திருவிழான்றனால வேரத சொல்றக்கே அது கொஞ்சோ முடிஞ்ச உடனே தம்பி சொல்றன் தம்பிக்கு மறக்காம இறால அப்டியே கொஞ்சோ ரெசிபி எப்டியே அனுப்பிட்டுருங்க பாரசல் கொரியர் போட்டு
கண்டிப்பா கண்டிப்பா உங்க
தம்பி சாப்பாட்டோட வெ வெய்ட் பண்றே இங்க என்னதுக்கா இங்க பெருசான ஒண்ணு ஸ்பெஷலெல்லா இல்லக்கா அம்மா சாப்பாடு வடிச்சு சாப்பாடு அப்புற சாம்பாரு அஹ் அப்புற கத்திரிக்காய் முருங்காய் அதெல்லா போட்டு சாம்பார் வச்சாங்க்கா அப்புற அப்பல சுட்டாங்க அப்பளத்த எடுத்து நல்லா நொறு நொறுனு நொறுக்கி சாப்புட்ட
ஆ
அப்றோ இப்ப சாந்தர என்னன்னு தெரியலக்கா கொழம்பு இருக்கு மறுபடியு சாந்தர என்னன்னு தெரில அப்டில்லனா நைட்டுக்கு என்னன்னு பாத்து செய்றாங்க அப்டின்னு பாத்துட்டுதா தெரியுங்க்கா சாப்பாடு இருந்திச்சினா ஒன்னு பிரச்சன இல்ல கொழம்பு இருக்கு சாப்பாடு செஞ்சனா சாப்பாடு வச்சு இல்லைன்னா மத்தபடி குழம்பு இருக்கா இல்ல வேறதனா ஆல்டர்னேட் அப்டின்னா வேணுன்னா போனனா ஒரு ரெண்டு மூணு மேகி பாக்கெட்ட வாங்கனனா நீட்டா சாப்டுவே அவ்வளதா செஞ்சமா கொரியன் ஸ்டெயில் செஞ்சமா நல்லா அப்டியே அந்த ஸ்பூன்ல எடுத்து சாப்ட்டமா அவ்வளதா நல்ல டேஸ்டா இருக்கு நீ எங்கயு வெளியே போலியாக்கா
இல்ல இங்க நல்ல மழையா இருக்கு
மழை பெய்து மழையும் பெய்து வெயிலும் அடிக்குது
என்ன அக்கா கிளைமேட் ஒண்ணு புரிஞ்சிக்க முடில ஆனா இங்க வெய்ய அடிச்சு ஊத்துது சேஞ்ச ஆமாக்கா இங்க வெயில் மட்டுதான் அடிக்குது அது இல்லாம கிரிக்கெட் விளாடா போலன் அப்படின் கூப்ட்ருக்காங்க
ம்
போணு கிரிக்கெ்ட் வேற எத்தனை மணின்னு தெர்ல போன் பண்ணாங்கன்னா பசங்க போணு நீங்க கிரிக்கெட்லா பாப்
இல்ல இல்ல
அஹ் வேற என்ன ஐய்யய்யோ வேற எதுனா விளாட்டுல வேற என்னக்கா பாப்பீங்க
எதுமே பாக்க மாட்ட
ஏ் அச்சாங்கல்லு தாய அந்த மாதிரி குடுக்கா
ஆ டிவில அந்த மாரி பாக்கறதே இல்ல
இல்லக்கா வேற ச்சாங்கல்லு வெளாட தெரியுமா அதா அஞ்சி கல்ல உருட்டி வுட்டு அஞ்சி கல்ல எடுத்துப்பாங்க அத உருட்டி வுட்டு ஒன்ன மேல தூக்கி போட் டு ஒண்ணொன்னா எடுத்து புடிக்கனுங்க
அவங்க சுட்டின் சொல்லுவாங்க
சுட்டியா அது ஏதோ ஒண்ணுக்கா இது அச்சாங்கல்னு சொல்லுவாங்க அது வெளாடுவீங்களா
ம் முன்னாடி வெளாடிருக்கோ
ஆஹ் அதுங்க நாங் முன்னாடி விளாண்டா அது நல்லா இருக்கும்
எப்ப மொபைல் இருக்கனால சொல்லும் இதுல அதுல மொபைல்ல கேம் விளையாடுறது
ஆமாக்கா மொபைல் இல்லாதப்ப எல்லாரும் தாத்தா பாட்டி எல்லாரும் எல்லாரும் உட்காந்து விளாடுவாங்க உக்காந்து விளயாண்ட்டுருப்போம் நல்லா ஜாலிய இரு வா போட்டுட்டு யார் ஜெயிக்கிறா பஸ்ட்டு ஜெயிக்கிறோ ஆஹ் திருட போலிஸ் எழ்தி வெளாடுறது ராஜா ராணி இதெல்லா நல்லா இருக்கும் பேப்பர் என் அந்த நோட்டு கிழிக்கிறதே இதா இருக்கு நோட்டு தனியா நோட்டு வாங்கி வச்சு பாயிண்ட் அதிகமா போட்டு யாரு திருட நா திருடல திருடலன் சொல்றனா தான் திருடனா இருப்பா கடைசி வரைக்கு அப்படியு கண்டுபுடுச் சேரி நீ தாண்டா திருடனு கன்பார்ம் பண்ணுவ அவனா யி இல்லடான்வா கன்ஃபார்ம் பண்ண அதுக்கப்றோ தெரியு ஆமாடா நீ தா திருடன்ட்டு இல்லயா சைஸா உக்காந்துருப் ப்ப எதுவுமே வாயே பேசாத மாதிரி ஒரிஜினல் திருட மாதிரியே உக்காந்துருப்பான் அந்த மாதிரியே இருக்கு எல்லா கண்டுபிடிக்கிறது தா பாத்துக்கலாக்கா
ஆமா
நீங்க தே ராஜ ராணி விளாடுறப்ப அந்த ஆ என்னது சிப்பாயா அது என்னாதுக்கா ஆ ராஜா ராணி மறந்துருச் செயா ராஜாராணி தான திருடன் போலீஸ்க்கா
பால்கார
ஆ ஆ அந்த ராஜாராணி வெளாடும் போது நீங்க திருடனா எத்தன டைம்க்கா வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரி்ஞ்சி சும்மா ஒரு குத்துமதிப்பா சொல்லுங்க
ஒரு நா டென் டைம்ஸ்ஸா இருந்துருக்கே நாங்க அவ்வளவா வெளையாண்டுனது இல்ல எப்பமாச் ஒருக்
ஆட சேர் சேர் செரிக்கா நா மே மாச ஒவ்வொரு லீ்வுட்டா போய்ருவே அப்ப போய் வெளையாட்றப்ப திருட வரு திருட கார்டு வந்துச்சுன்னா காலுக்கடியில வச்சிட்டு இன்னொரு காடு எழுதி வச்சிருவே பேப்பர்ல ஆ அந்த பேப்பர் எடுத்து வச்சிட்டு ஆ அந்த பே ஆமாக்கா அந்த பேப்பர அடியில வச்சிருவே திருடன அடியில வச்சுட்டு இல்ல ஏன்ட்ட திருடனே இல்ல அப்டின்னுவே கடைசியா எல்லாரு சீட்ட காமிக்கும்போது திருடனே இல்ல அப்டின்னொன்னே அப்ப மாட்டிப்பேன் அதுக்கு முன்னாடி மாட்ட மாட்டே அதுக்கப்பற அது முடிச்சுட்டுக்கா ஆ கிராம சைடு அங்க மே மாச போய்ருவே முறுக்கு சாயந்தர சுடுவாங்க இந்த குழிப்பணியார சுடுவாங்க போயிட்டு அப்ப தாத்தா பாட்டி தெரிஞ்சவங்க தாத்தா பாட்டி பேர சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவே வாங்கிட்டு வந்துட்டேன்னு கூட சொல்ல மாட்டே அங்கயே சாப்ட்ருவேன் ஏன்னா சின்ன பையன்ல போனா கெடைக்கு க்காது எல்லாரு வாங்கிருவாங்க அப்டின்ட்டு அங்கே சாப்புட்டு அதுக்கப்பறோ வாங்கிட்டுருவேன் அப்பற இந்த பம்பரம் கோலிகுண்டு இது பம்பரம் உட்டு இருக்கீங்களாக்கா நீங்க அப்ப கோலி குண்டுக்கா
இது எனக்
கோலி குண்டெல்லா பம்பார்லாம் நெறைய பம்பர நா ஒடச்சு இருக்கே அப்படியெல்லா பெருமையா சொல்ல மாட்டேக்கா ஏ பம்பரம் தா ஒடைச்சிருக்காங்க நெறையா கோலிகுண்டு என்னோட கோலி குண்டெலாம் நெறையா ஒடச்சிருக்கேங்க ஆ கோலி குண்டு இதெல்லா நல்லாருக்கு விளாட்றப்பெல்லா எங்க தாத்தா பாட்க்கு தெரியாம தா கிராமத்தில போய் விளையாடுவே க்கா விளாண்டு தா தாத்தா குச்சி எடுத்துட்டு வருவாரு கோலி குண்டு பம்பரமெல்லா விளாடு அப்டின்ட்டு அதெல்லா விளாட கூடாதுப்பா அப்டின்ட்டு வருவாங்க ஆ இருந்தாலு பரவலன்ட்டு செரி பசங்களோட போய் நல்லா ஜாலியா விளாண்டுட்டு கிட்டதட்ட கோழி குண்டு உடஞ்சிருங்க்கா அந்த கோழி குண்ட வாங்குறதுக்குன்னே நாங்க வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போவோ அப்பவே சின்ன வயசுல அப்பல்லா கோழிக்குண்டு ரேட கம்மி தானக்கா பத்து ரூபா கொண்டு போவோ ஒரு அஞ்சு கோ அஞ்சு கோழி குண்டு வாங்கிட்டு வந்துருவோ ஒ ஒ ஒரு ரூவா ரெண்டு ரூவா சொல்லுவாங்க சின்னது ஒரு ரூவா சொல்லுவாங்க இல்லல்ல சின்னது ஐம்பது பைசா சொல்லுவாங்க கொஞ்சோ பெருசு ஒர் ரூவா அதோட பெருசாருக்கு ரெண்டு ரூவா சொல்லுவாங்க அந்த ரெண்டு ரூவா கோழி குண்டு வெச்சிருக்கவந்தாங்க்கா ஊரோட டாப்ல இருப்பான் அதாவது அந்த கோழிகுண்டுலேயே டாப்ல இருப்பான் எல்லார் கோழிக்குண்டியு உடைக்கிறது அவனாதா இருப்பான் எல்லா கோழி குண்டுல தோத்துட்டு அழுதுட்டுல்லா போயிருக்க க்கா வீட்ல வந்து ட்டு மாமங்கார தோக்கடிச்சிட்டான்ட்டு அழுதுட்டு பாட்டிட்டுலா சொல்லிருக்கேன் ஒரு திட்டு விழு நான் தான் கோழி குண்டு விளாட போவேனான்னு சொன்னன்ல உன்ன அத மீறி ஏன் போன அப்டின்ட்டு நீங்க இந்த மாரி எதுனாச்சு சின்ன வயசுல விளையாண்டுருக்கீங்களாக்கா
நாங்க வீட்டுக்குள்ள இரு சொன்ன கேரம் போடு அந்த மாரிதா விளையாடிருக்கோ
கேரம் போடு தானாக்கா கே கேரம் போடு பிளேயராக்கா அப்ப நீங்க
இல்ல இல்ல சும்மா விளையடுறது வீட்டுக்குள்ள வீட்லருந்து
ஓ சேரி எப்படிக்கா ஃபமிலியா விளையாடுவீங் யாரோளோடிங்க்கா கேரம் போர்டு விளையாடுற மாரிதா யார் யாராருங்க்கா க்கா நீங்க அப்புறோ
அப்புறம் வந்து அந்த உங்க ஊர்ல உள்ளந்து வந்து எங்க அக்கா அப்படின்னுவாங்க உங்க அக்கானூ
ஆஹ்
முடியல ஆடற
எப்படி டீ அதான்கா டீம் டீம் போட்டுப்பீங்களா இல்ல தனித்தனியா விளாடுவீங்ளா ஆப்போசிட் ஆப்போசிட்
இல் செலவு தனி தனியா கலட்றது நீ எந்த காய்ன் சொல்ல இருக்க போடலாமா வரி
ஓ எந்த காயன்வேனா போட்டுக்கலா அந்த மாரியாக்கா அப்பனா ஆட்டொ டக்குன்னு ஒ முடியற மாரிதா இருக்கு கானா கொஞ்சோ முடியாது ப்ச் அந்த ஒரு சில காயின் மட்டும் பர்டிகுலரா இதுதா ஆமாக்கா இந்த கடைசியா ரெட்டு வச்சிருக்கவன்தா ஜெயிச்சது ஆஹ்
கருப்பு காய் காயின்னா பத்து பாயிண்ட் அந்த மாரி
ரெட்டுக்கு அம்பது பாயிண்ட் ரெண்டு வெச்சிருந்தம்னா வின்னர் அந்த மாரி ஆஹ் சேரி சேரி சேரிக்கா சேரிக்கா உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ
ஆ சரி நன்றி சரியா
ம் நன்றிங்க